ஹலோ ஹலோ வணக்கம் எப்டி இருக்கிங்க ஆ நானு நல்லாருக்கே எப்டி இருக்கு உங்க ஊர்ல க்ளைமேட்லா எப்டி இருக்கு
கொஞ்ச வெயில் தா கா இன்னிக்கி
இங்க வெயில் விட்டு விட்டு தா வருது தொடர்ந்து வெயில் வர்ல
மழ பெய்யுன் நெனைக்கிற மழ பெய்ய மாட்டேன்து ரொம்ப வெப்பமா இருக்கு
இப்ப நாங்களே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிர்றோ வெதர பத்தி இல்ல நாமளே கெஸ் பண்ண முடியுது நறய வெயில் அடுச்சுச்சுனா சாய்ந்தரோ மழபெயிது
ஆமா ரொம்ப வெப்பமார்ந்து வேர்த்து ரொம்ப ஊத்துனாலே மழ வந்துரு ஈவ்னிங்
மழ வருதுன் நம்ளுக்கே தெரிது இப்போ நாம ஒன்னோ அந்த வெதர பாக்ணுன் அவசியோல் நாம்ளே ஓரளவுக் கெஸ் பண்ணிர்றோ மழ வரு இன்னிக்கி மழ வராது
அக்கா இந்த மஷ்ரூம் பிரியாணி பத்தி சொல்லிட்டு இருந்திங்க
ஆம்மா அம்மா
அது முட்ஞ்சுட்ச்சி
மஷ்ரூம் நல்லா போட்டு அதுதா நல்ல கொதிச்ச ஒடனே அரிசி போட்ட ஒடனே அஞ்சு நிம்ஷோ மட்டு ஃபாஸ்ட்ல நல்லா வேக வெக்கணு
ம்
அதுக்கப்பற தண்ணி சுண்டற ஸ்டேஜில நம்ப ஸ்லோ பண்ணி மஷ்ருமுக்கோ பிரியாணி கொஞ்சோ கலந்து விடணு அப்போதா மஸ் மசாலா வந்து எல்லா எடத்துலயு சேந்து பரவு அரிசி அதாவது நம்போ ஆ எப்புடி கலர்ணுனா சைடுலந்து கலர்ணு
ஓ அப்டியா
நடுவுல போட்டின ஒடஞ்சிரு சைடுலந்து கலரி அலஹ் அ எடுத்து எடுத்து விடணு
ஆ
அப்போ வந்து அரிசி வந்து உடைய வாய்ப்பு இல்ல
மஷ்ரூம் பிரியாணி ரெடி
மஷ்ரூம் பிரியாணி ரெடி அப்புறோ கொஞ்சொ நல்லா ஸ்லோல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வ வெச்சிங்கன்னா நல்லா பூ மாரி நல்லா மலர்ந்துடு
ஆ
நம்மளுக்கு நெய் வேணுனா ஒரு ஸ்பூன் ந நாம தேவையான அளவு நெய் வேணுன்றவங்க நெய் ஊத்தி அழகா சாப் புல்லா நல்லா இருக்கு மஷ்ரூம் பிரியாணி சுட சுட அருமையாக இருக்கு ரெடி
அக்கா நீங்க செய்றதுல எந்த டிஷ் கொஞ்ச சூப்
அ எல்லாமே செய்வே பட் எனக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கு
அ நான்வெஜ்ஜுதாக்கா எங்களுக்கு அதுதாக்கா எப்டி செய்றதுன் கொஞ்ச சொல்லி கொடுங்கக்கா
என்ன சிக்கனா மட்டனா என்ன வேணு
இப்ப நா வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ஜு சிக்கன்ல இருந்தே கத்துக்கலா மட்டன் எத்த ஒன்னே எங்க போய் கத்துக்கறது
சூப்பரா சொல்லி் குடுக்குறே ஒன்னுமே வேணா மா சிக்கன வாங்க சிக்கன் வாங்குன ஒடனே மஞ்சத்தூள் போட்டு
ஆ
அ ஃப கு மஞ்சத்தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷோ ஊற வெச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா ச் ஸ்மெல் வராது
ஆமா ஆமா மஞ்சத்தூள் போட்டா கொஞ்ச கிளீ பாக்டீரியா எல்லா போயிடு
ஆ போயிடு நல்லா சுத்தமா நல்லா ஒரு நாலஞ்சு தடவ நல்லா கழுவி வெச்சுர்லா
ஆ
ஓகேவா அப்புறோ கடாயில எண்ண கொஞ்சொ ஊத்திட்டு
அக்கா முதல்ல தேவையான பொருட்கள் சொல்றுங்க அப்டியே நோட் பண்ணிக்குற
தேவ் உங்களுக்கு வந்து கிரேவி மாரி வேணுமா கொழம்பு மாரி வேணுமா
கிரேவி மாரி இருந்தா கொஞ்சொ டேஸ்ட்டா இருக்கு உன்னு
ஆ சேரி சேரி தேவையான பொருள் என்னென்னா காஞ்ச மொளகா ரெண்டு
காஞ்சமொளாக ரெண்டு அக்கா இது எத்தன பேருக்கு
நீங்க எவ்ளோ சிக்கன் எடுப்பீங்க அ நம்ம சாப்புட்றத பொ பொறுத்து ஒரு ஒரு வேலைக்குனா ஆஃப் கேஜி போதுல இல்ல நல்லா பசங்கனா நா கொஞ்சொ நல்லா சாப்புடுவாங்க ஒரு முக்கா கிலோ
அக்கா இல்ல நாங்க பசங்க வரையு ஒரு பிளான் போட்டுருக்கோ நெக்ஸ்ட் வீக் வந்து ரைஸ் செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி செய்யலா அப்டின்னு ஒரு பத்து பேரு வெச்சுக்குங்கள பத்து பேருக்கு எவ்ளோ அளவுன்னு மட்டு சொல்லுவீங்களா
பத்து பேர்னா எவ்ளோ சிக்கன் எடுப்பீங்க நீங்க
அதுதா தெரியில அதெல்லா நாங்க எவ்ளோ சொன்னாலு எடுப்போ
நல்லா இருக் பத் பத்து பேருக்குன்றது வந்து
ஒரு நாலு கிலோ
ஆ ஒரு நாலு கிலோ ஒரு மூணு கிலோ நல்லா சாப்ட்ற மாரி இருந்தா நாலு கிலோ கூட எடுத்துக்லா
ஆ நல்லா சாப்புட்ற பசங்க தா எல்லா
ஆமா மா நாலு கிலோ நல்லா தொட பீஸு
ம் ம்
அந்த மாரி நல்லா நல்லா நல்லா கொஞ்சோ பீஸ் பெருஸ் பெருசா இருந்தா நல்லாருக்கு
ம்
அப்ற எண்ணெ ஊத்தக்கிங்க நெறய நாலு கிலோன்றப்ப பெரிய பாத்திர வேணு பெரிய பாத்திர எடுத்துட்டு எண்ணெ ஊத்திக்குங்க
ம்
எண்ணென்னா ஒரு அர லிடிட்ட்ரு எண்ணெ
ஆறுலிட்டரு எண்ணெ ஓகே
அரை லிட்டர் எண்ணெ ஊத்திட்டு அ இந்த காஞ்ச மொளகா ஒரு ஒரு ஒரு அஞ்சு கா ஒரு ஏழு காஞ்ச மொளகா அப்டே கிள்ளி போட்ருங்க
ஆ
கிள்ளி போட்டுட்டு
ஆ
பட்ட ஒரு அந்த பத்து ரூபா பாக்கெட் வருல்ல பட்டை லவங்க குட்டுகுட் அத போட்டுட்டு
ஆ
சின்ன வெங்காய உருப்பீங்ளா பெரிய வெங்காய உருப்பீங்ளா சின்ன வெங்காய டேஸ்ட் நல்லாருக்கு க்கு ஆனா அது கொஞ்சோ வேல ஜாஸ்தி
பரவால்லக்கா பத்து பேரு இருக்கோ ஷேர் பண்ணி செஞ்சிருவோ
அப்போ நீங்க சின்ன வெங்காய வாங்குறப்பவே வெங்காய கொஞ்சோ பெருசு பெருசா இருக்கிறதா பாத்துக்கங்க
ஓ சின்ன வெங்காயத்துலயே கொஞ்ச பெருசா சைஸ் பார்த்து
ஆமா குட்டி குட்டியூண்டு இருந்தால் உறிக்கிறது கஷ்டம் ஆமா சரிங்கக்கா சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஓகே இல்ல பெரிய வெங்காயம் இருந்தா கூட ஓகே
ம்
வாங்கிங்க ஒரு ஒரு கிலோ அந்த மாரி வாங்கிட்டு நல்லா உரிச்சிட்டு ஆ ஆ பெரிய சின்ன வெங்காயன்றப்ப அது சும்மா ஒன்று ரெண்டா கட் பண்ணா போது
அதா ரெண்டா கட் பண்ணா போது
ஆ ரெண்டா கட் பண்ணா போது
ஆ
இல்ல பெரிய வெங்காய வாங்குனா குட்டி குட்டி குட்டி சா கட் பண்ணாலு ஓகே இல்ல நீள நீளமா கட் பண்ணாலு ஓகே
ஆ சரிங்கக்கா
அப்பற தக்காளி தக்காளி வந்து கொஞ்ச கிரேவியா வேணுனா ஒரு ஒரு நாம ஒரு கிலோ வெங்காய போடணு ஒரு ஒன்ற கிலோ தக்காளி போட்டுக்லா
கிரேவிக்கி ம் ம்
நல்லா அறிஞ்சு நல்லா எ எண்ணெ வதங்குன வ ஒடனே வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கு அப்பற தக்காளி போட்டுக்கங்க தக்காளி போட்டு நல்லா வதங்கணு எண்ணெ தனியாக வர வரையு நல்லா வதங்கணு
அ சரிங்கக்கா
அதுல வ அப்பற பாத்தீங்கன்னா இஞ்சு
இஞ்சி அது பேஸ்ட்டா வாங்கிக்கலாமா இல்ல அரச்சிக்கலாமா வாங்கி
அது உங்க விருப்பம்
அ சரிங்க
இஞ்சு பூண்டு சோம்பு கொஞ்ச மெளகு கொஞ்ச ஜீரகோ
அ சரிங்கக்கா
மெளகெல்லா நெறைய போட கூடாது ரொம்ப காரமாருக்கு சும்மா கொஞ்ச மட்டு ஒரு ஒரு ஒர் ஸ்பூன் ஒன்ற ஸ்பூன் அந்த மாரி போட்டுக்குங்க ஜீரகம் தனியா தனியா இருக்கா தனியா நீங்க என்னென் சொல் அ தனியா கொஞ்ச எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க
அ தனியா எப்டி தூளா போட்ணுமா தனியா தூளு
தூளா போட்றதுனாலு ஓகே முழுசா கெடச்சுச்சுன்னா இந்த மாரி அரச்சு போட்றதுனாலு ஓகே
அரைக்கெலா மாட்டோ வாங்கிர்றோ கடைல தனியா தூள்
சேர் தனியா தூள் அந்த மாரி வாங்கி அ அப்பற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டு போட் போட்டு நல்ல வெங்காயொ தக்காளி இஞ்சு பூண்டு பேஸ்ட்டு பச்ச வாஸ்ன போற வரையு நல்லா வதக் கிடுங்க வதக்குனோனே கழுவுன கறி எடுத்து அதுல போட்ருங்க
அ
போட்டுட்டு நல்லா கிண்டி குடுங்க கிண்டி குடுத்துட்டதுக்கப்பறோ தேவையான மஞ்சத்தூளு மஞ்சத்தூள் உப்பு மொளகா தூளு நீங்க கரம் மசாலா பவுடரு இருந்தா மட்டன் மசாலா வாங்கிக்கங்க சக்தி மட்டன் மசாலா
எல்லாத்தியுமே மட்டன் மசாலா போட்லால்ல டேஸ்டுக்கு
கும் போட்லா டேஸ்ட் நல்லா தக்காளி சாதொ சிக்கன் மட்டன் எல்லாத்துக்கு போட்லா மட்டன் மசாலா போட்டு தனியா தூள் இருந்தா கொஞ்ச தனியா தூள் போடுங்க தனியா அரைக்கிற மாரி இருந்தா நீங்க தூள் போட வேண்டா
அப்டியே அ
போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க
சரிங்கா
வதக்கிட்டு அ சிக்கன போட்ருறீங்ளா போட்டுட்டு ஒரு அஞ் சுலருந்து பத்து நிம்ஷோ அதுலே விட்ருங்க சிக்கன் அர வேக்காடா கொஞ்ச அதுலே வெந்துரு அந்த கிரேவிலியே வெந்துரு ஓகேவா ஜூஸியா நல்லா வெந்துடு
அ
சிக்கன் எனக்கு நல்லா சாஃப்டா வேணுனா கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிகுங்க
தயிரு தயிர் மட்டுமா அது எதுக்குக்கா சிக்கன் சாஃப்ட் ஆவுரதுக்காக தயிர் யூஸ் பண்றோமா
ஆம்மா சிக்கன் சாஃப்டாவே சிக்கன் கொஞ்சம் சாஃப்ட்டா வேணுன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு ந நிறைய வேண்டாம்
ஆ மேடம் சரிங்க
ஓகேவா அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி
ஆ தண்ணி கிரேவின்றதனால கொஞ்சமா ஊத்திலாமல்ல
ஆமாம்மா நிறைய இது ஊத்திக்குங்க கொத்தமல்லியும் புதினாவும் நிறைய ஆ அப்ப அப்ப ஒரு நாலு கிலோன்றப்போ ஒரு ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு கட்டு கொடுப்பாங்க
ஆ ஆ
அது கிளீன் பண்ணி நல்லா போட்ருங்க இது போட்டாலே சும்மா வாசன கமகம கமகமன்னு வரு உப் உப்பு காரோலா டேஸ்ட் பண்ணி பாத்துக்குங்க
ஆ
பாத்துட்டு நம்மளுக்கு எதாவது கம்மியா இருந்து ஜாஸ்தியா இருந்தா போட் டு உப்பு கம்மியா கூட போடுங்க கம்மியா போட்டு பத்தலனா கூட போட்டுக்கிலா ம் அதுக்கப்பறோ உங்களுக்கு எ தேவையான அளவு அதாவது சிக்கன சிக்கன் கொஞ்சோ முழுகிற மாரி தண்ணி இருந்தா போது
ம் ம் கிரேவின்றனால ஆ செரிங்க க்கா
நல்லா கொதிக்க விடுங்க சிக்கன் நல்லா வெந்துரு
ஆ
உங்களுக்கு கொஞ்சோ தண்ணியா வேணுனா எந்த ஸ்டேஜ்ல வேணுமோ அந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிட்டு நம்ப சாப்பிலா
நல்லாருக்கு
செரிங்கக்கா செரிங் கண்டிப்பா ட்ரை பண்றங்கா இத
இதுல வந்து உங்களுக்கு லாஸ்ட்டா எனக்கு பெப்பர் தூள்லா தூவணுனா பெப்பர் பூ அப் இது இருக்குல்ல தூளு
ஆமா ஆமா
அது கூட லாஸ்ட்ல தூவிக்குங்க நல்லா இருக்கு இன்னு எனக் கு அப்டியே ட்ரையா வேணு கிரேவியே சும்மா ட்ரையா வேணுனா இதையே நீங்க அப்டியே சிம்ல வச்சுட்டீங்கன்னு நெனச்சுக்குங்க அதுவே அப்டியே எண்ணெ பிரிஞ்சு பிரிஞ்சு எண்ணெ தனியா ருக்கு கிரேவி தனியா ருக்கு
எண்ணெல்லா மேல வந்துரு கிரேவி அடில இருக்கும்
ஆமா ஆமா அந்த மா ருக்கு நம்ம கு கொஞ்சோண்டு சா சாப்டு நெறைய சாதத்துக்கு கொஞ்சோண்டு கிரேவி போட்டு கூட நல்லா சாப்பில்லா
சொல்லு போதே டேஸ்டு நல்லா வரு போல
நல்லாருக்கு பண்ணி பாருங்க
கண்டிப்பாக்கா
ஆமா ஆமா இதெல்லா ஒரு நானு என்ன சொல்றது ஃபிரெண்ஸ் கூட இப்ப இந்த மாரி செஞ்சு சாப்புறதுலா ஒரு நல்ல அனுபவோந்தான
ஆமா ஆமா அடிக்கடிக்கு எப்பியாச்சுதா கும்புலா சேருவோ எல்லா வேலைக்கு அங்கங்க போறாங்க
ஆ
செரி அதுனால ஒரு டேட் போட்டு சே செஞ்சு சாப்ட்டுலா அப்டின்னு
நல்ல விஷ்யோ நல்லா செஞ்சு சாப்பிடுங்க நல்லாருக்கு
ஆ செரிங்கக்கா
ம் அதுக்கப்பறோ உங்களுக்கு சமையெல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா
இன்ட்ரெஸ்ட் தா அதா இதுக்கப்பறோ தா கத்துக்கணு
நல்ல விஷ்யந்தா கத்துக்கிறது ஃப்யூச்சர் ல யூஸ் ஃபுல் ஆகு நல்ல விஷ்யோ நல்ல விஷ்யோ பரவால்ல இவ்ளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்கள அவ்ளோ ஆர்வமா இருக்கீங்கள அது போதாதா
வெளிய எங்கேயாச்சு போய் வேலைக்கு போம்போது ரூம் எத்தோம்மானா நம்பளே செஞ்சு சாப்டுக்கலா அதுக்காக
ஆமா உண்ம தா உண்ம நல்ல விஷ்யோ
வீட்டு சாப்பாடு இருந்தாதா கரெக்ட்டா இருக்கு
ஆ ஆமா ஆமா வீட்ல தோசலா சுடுவீங்கதான
ஆ அதெல்லா சுடுவோங்கா தோசலா சுடுவோ
அப்புறென்ன போது இது போதாதா இது போது எல்லா தகுதியும் இருக்கே
ஆ
அவ்ளதா நமக்கு சமைக்க தெரிஞ்சா நம்ளுக் கொஞ்சோ யாரையு எதிர்பாக்க வேண்டா ஆமா ஒரு நாள் சாப் ட்டோனா ரெண்டு நாள் சா
ஆமா ஆமாம்
தடவ சாப்புல்லா ரெண்டு தடவ சாப்புல்லா
ஆமாக்கா
ஆமா அதுக்கப்புறோ சாப்புனா கொஞ்சோ கஷ்டோந்தா
ஆமாக்கா
ம் ஹெல்த்தியா சாப்புடுங்க ஹெல்த்தியா இருங்க நன்றி நன்றி நன்றி நன்றி மிக்க நன்றி நன்றி